ஹலோ கேக்குதுங்ளா
ஆ
என்னெங்க பண்ணிட்டு இருக்கீங்க
ஏ லெட்ஸ் ஒன்ஸ் ஹலோ
ஹலோ
ஆ ஆ சொல்லுங்க
என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ சும்மாதாங் ஆ காச் ஆ சோ சோறு பருப்பு சாம்பார்
எங்க வீட்ல வந்து எங்க வீட்ல தட் ப்பு புளிசோறு
ஆ
ஆ களி
ஆ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டேங்க
என்ன சாப்டிங்க
சுடு தண்ணி சொ
ஓஹோ சரிங்க அம்மா அப்பாலா என்ன பண்றாங்க
ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா கேக்கல கேக்கல கேக்கல
ஆஹா
பேக்குது ஆ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மாதாங்க ஆ சாப்பிட்டாங்க நீங்க
நானு சாப்டேங்க என்ன
அ சோறு எண்ண கத்திரிக்கா கொழம்பு
எண்ண கத்திரிக்கா கொழம்பு எங்க வீட்ல வந்து தக்காளி சோறு கத்திரக்கா கொழம்பு ஆ கத்ரிக்கா கொஜ்ஜி கேரட் பொரியல் வெண்டக்கா பொரியல் சோறு ரசோ அப்பளோ ஆ
ஆ
பேசக்கூடாது
ஆ
ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்கோ
எ ஏ நாயே நீதான்டா
ஏங்க உங்க பக்த்துலகுறவன கொஞ்சோ அடிச்சு வெறட்டி விட்டுடுங்க
ஆ செரிங்க அவன் போய்ட்டான்
போய்ட்டான் உங்க வீட்டுல என்ன ச அது
எங்க வீட்டுல கத்திருக்கா கொழம்பு சாம்பாரு
கத்ரிக்கா கொழம்பு சாம்பாரு
கத்திரிக்கா கொழம்பு சாம்பாரு சரி சோறு
சோறு ஓகேங்க ஏங்க
ஹலோ ஆ
ஹலோ
கேக்குதா இல்ல நல்லாதாங்க போது
ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ
அ இந்தா
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்துங்ளா
ஆ ஹலோ கேக்குதா ஹலோ ஹல்
ஹலோ கேக்குதா எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா
கேக்குது உங்களுக் கேக்குதா ஆ கேக்குதுங்க
என்னங்கப்
என்னங்க பண்ணீட்ருக்கீங்க சும்மாதாங்க நீங்க என்ன பண்ணிட் ருக்கீங்க
சும்மாதாங்க
ம்
சாப்டீங்ளா
ஆ சாப்டேங்க நீங்க என்ன சாப்டீங்க
ஆ
ஹலோ என்ன சாப்டீங்க கேக்குது
ஆ
இது
கத்திரிச்சா கொலம்பு சாப்பாடு
ம் சேரிங்க உங்க பள்ளி கூட வாழ்க்கலா எப்டி போகுது
நல்லா தாங்க போது
நல்லா தாங்க போது உங்க ஆஸ்ரிர்கள்லா டெய்லி வராங்ளா
ஆ
நல்லா சொல்லி தராங்ளா
ஆ
ஆ
சொல்லுங்க
உங்க ம் ஆஸ்ரியர்லா டெய்லி வந்து எல்லா பாடத்தியு சொல்லி தரு வாங்ளா
ஆம்
ம் உங்குளுக்கு வந்து மாங் மாங்கா பழோ வெச்சு செட்னி பண்ணுவாங்க தெரியுமா
தெரியாதுங்க
ம் அது இன்னிக்கி ஃபோன்ல பாத் தே அது கரட்டா எவ்ளோ அளுவு போட்ணுன்
ம் ஆ
ஆ நீங்க தாங்க சொல்ணோ
தக்காளி சாதோ பண்ண தெரியுமா
தெரியாதுங்க
தாளிக்கி தாளிக்கிற சாதம்
ஆம் தாளிக்க தெரியுங்க ஆ தக்காளி எடுத்து கட் பண்ணி வெச்சுக்குணு பூண்டி எடுத்து உறிச்சி வெச்சிக்கினும் அந்த பூண்ட சின்ன சின்ன கட் பண்ணி வெச்சுக்கணு வெங்காயோ உரிச்சி கட் பண்ணி வெச் சிக்குன்னு ஆ கடுகு சீரகோ
ம்
கடுகு சீரகோ உப்பு மொளகா தூளு அ சீரகதூளு ஆ சீரக தூளு சீரக தூளு அதுக்கப்றமா மஞ்சத்தூள் கொஞ்சோ போட்டுக்கோங்க உங்களுக்கு கலர் வேணுனா கலர் பொடி வாங்கி கொஞ்சமா அ எடுத்து எடுத்து வெச்சுக்கோங்க அது க்கப்பமா ஃபர்ஸ்ட்டு எண்ணெ போட்டு அதுக்கம்மா கடுகு போட்டுக்கோங்க அது அதுக்கப்பப்மா வெங்காயோ அதுக்கப்புமா கருவேப்பில்ல அதுக்கப்புமா கொஞ்சோ உளுந்து வேணுனா உளுந்து போட்டுக்கோங்க பருப்பு வேணுனா பருப்பு கொஞ்சோ போட்டுக்கோங்க போட்டு தக்காளி போட்டு நல்லா வேக வெச்சுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா தாளிச்சு விட்டுருங்க அதுக்கு அதுக்கம்மா தாளிச்ச பின்னாடி கலர் ஃபவ்டுரு கொஞ்சோ போட்டுக்கோங்க அ மொளகா தூள் கொஞ்சோ போட்டுக்கோங்க சீரக தூள் கொஞ்சோ போட்டுக்கோங்க சீரகோ கொஞ்சோ போட்டு போட்டுகோங்க ஹ
ம்
கொஞ்சமா சிக்கன் மசாலா வேணுனா போட்டுக்கோங்க அதெல்லா போட்டுட்டு
ஆ
நல்லா வதக்கி விட்டுருங்க அதுல கொஞ்சமா தண்ணி ஊ
ஆ
த்துங்க அதுக்கப்புறமா சாதம் ஆம் செஞ்சி வச்சிருக்குற சாதம் நல்லா வடிச்சி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா
ஆ
போட்டுக்கிட் அ அந்த இதுல போட்டு நல்லா தாளிச்சி விட் டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேர ம் அடுத்து அதுக்கப்புறமா எடுத்து சாப்புறது தான் அவ்ள தாங்க
ஆம் சேரிங்க ஒங்க வீட்ல நீங்க சமைப்பீங்ளா இல்ல அம்மா சமைக்குவாங்களா
அம்மா தாங்க செய்றாங்க
ஆ ஹ
நேத்து செஞ்சங்க களி சோறு கீரை கொழம்பு பருப்பு கொழம்பு கறி கொழம்பு எல்லாம் செஞ்சேங்க
ஆ அப்பா என்ன பண்றாங்க
புடிக்கிறீங்க
நா வந்து ஒன்பதாவது படிக்கிறேன்
அ
கேக்குதா
ஓ நா வந்து நா வந்து பதினொன்னாவது படிக்கிறேங்க
ஓஹோ சேரிங்க
ம்
ம்
தமிழா ஸ்சமா
பிடிக்காதுங்க
ஹலோ கேக்குதுங்
கேக்குது எனக்கு உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க, ஆ கேக்குதுங்க
ஆ
உங்களுக்கு எந்த ஆஸ்ரியர் ரொம்ப பிடிக்கோம்
எனக்கு வந்து ஆங்கில ஆஸ் சிறிய ஆங்கில ஆஸ்ரிய ரொம்ப பிடிக்கு
ஆங்கில ஆஸ்ரியர் ரொம்ப பிடிக்கு எந்த காரணத்துக்கு பிடிக்கு
ஆங்கில சார் வந்து
ஆங்கில சார் வந்து நல்லா வந்து தெளிவா வந்து
டைல வாங்க அதனால ரொம்ப பிடிக்கு சயின்ஸ் வாத்தியாரு வந்து
லாஸ்டு
தமிழ் ஆசிரியர் எனக்கு பிடிக்
தமிழ் ஆஸ்ரியர் எனக் க்காது எதனால உங்ளுக்கு பிடிக்காது